ஹலோ ஆ கேக்குதா கேக்குதா கேக்குது என்ன பண்றீங்க
நான சும்மாதாங்க உக்காந்துருக்கே
ம் ம் வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
புரில என்ன சொல்றீங்க
வேலையெல்லா முடிஞ்சிருச்சா
வேல முடிஞ்சுது எங்க நமக்கு தல்லாம் என்னைக்கு வேல முடியுது காலைருந்து செஞ்சுதாம் இருக்கோம் என்ன முடிஞ்ச மாருல்ல நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டீங்களா
ஆ ஓரளவுக்கு முடிச்சேன் இன்னைக்கி சனிக்கெழமையா இருக்கேன் சொல்லி ட்டு என்ன தேச்சு குளிச்ச அது என்னன்னா பகல்லெல்லாம் தூக்க துக்கம்மா வருது என்ன பண்றது தூங்கிட்டேனா அ ஆனா என்ன தெச்சு குளிச்சுட்டு தூங்க கூடாது அப்டின்னு கூட சொல்லுவாங்கல்ல அதனால அப்டியே கண்ட்ரோல் பண்ணிட்டே ஒக்காந்துருந்தேன்
தூங்குனம்னா அதோட சுகமே வேற
நல்லாருக்கும் ஆனா நமக்கு அந்த கண்ணுல உள்ள ஹீட்ல்லா வெளியாகணும்ல
கண்டிப்பாங்க எனக்கே ஒரு பிரச்சன குடுத்துட்டு எடையில
ஆ ஆஹ்
நா எண்ண தேச்சு குளிச்சுட்டே இருப்ப கொஞ்ச நாளா அத குளிக்கல அது என்னாச்சுன்னா கண்ணுல ஒரு மாரி வீ க்க மாரி வந்துருச்சு செரினா அப்ற வீட்ல உள்ள பெரியவங்கல்லா சொன்னாங்க என்ண தேச்சு குளிக்கல அதனாலதா உனக்கு இப்டி ஆயிட்டுனே சேரின்னு அதே மாரி என்ன சேச்சு குடிச்சாலு சரியா போயிட்டுங்க அதா அத நல்ல ஒரு பழக்கோ ஃபாலோ
அதா அப்ப அந்த காலத்துலல்லா அந்த காலத்துல சொல்லி வச்சாங்கல்ல சனி வீர என்ன அதெல்லா உண்மதா ஏதோ காரணத்தாலதா சொல்லி வெக்கறாங்க ஆ
உம் சேரிங்க அப்பறோ என்ன சமச்சீங்க
இன்னிக்கீ கீர கொழம்பு
ஆ
கீர கீர கொழம்பு
அ
னே காலைலயே செஞ்சு வச்சாச்சு வேல எல்லா முடிச்சிட்டு தா போன வெள்ள போக வேண்டிய வேல இருந்துச்சு அதனால காலைலயே செஞ்சு வச்சாச்சி ஆ நீங்க
சேரி சேர் சே நா ஒன்னு சமைக்கானு இருந்த அப்றோ அதா சொல்றேன்னே வேல பாத்தே இருந்ததுல்ல சமைக்கிறதே மறந்துட்ட அவங்களு வீட்ல இல்ல அதா சாப்டவே இல்லங்க
அதா நம்ம வீட்ல யாரா இல்லன் தெரிஞ்சாவே பொம்பளைங்க யாருமே சமைக்க மாட்டோ எல்லா லேடிஸ்குமே உள்ள ஒரு பழக்க இது
கண்டிப்பா கண்டிப்பா எப்டி சமையலந்து தப்பிக்லா அப்டின் பாக்குறோ இத்தனைக்கும் சமையலுக்கு தேவையான எல்லா பா த்ரமு வாங்றோ வக வகையா திங்ஸ் வாங்கி வச்சிருக்கோ அத சமைக்கதாங்க நேரம் பத்த மாட்டது
ஆமா அது அவங்களுக்காகங்கிறப்ப நம்ம அந்த எஃபர்ட் போட்றதுக்கு தயாரா இருக்கொ நம்ம மட்டுந்தா ன ஏதோ ஒரு தோசைய ஊத்தியாது சாப்ட்டு இப்பதைக்கு வைர ஃபில் பண்ணிப்போ இல்லியா டீய குடிச்சிட்டு ஃபில் பண்ணிப்போ அப்டின் நம் நம்ம மனசு அப்டுதா சொல்லுதே தவர கொஞ்சங்கூட ஆமா கொஞ்சங்கூட நமக்காக சமச்சு சாப் புடுவோங்றது கடையாது ஆனா நா எ எங்க எங்க தெருல ஒருத்தோங்க இருக்காங்க அவுங்க மட்டுந்தா இருக்காங்க அவுங்க ஒரே ஆளுக்காக ஒரு காய்கறி வை சி சோறாக்கி கொழம்பு வெச்சுதா சாப்புடுவாங்க அவங்க தனியாதா இருக்கோ அப்டின் சொல்லிட்டு அன்னன் அது வந் து மொத நாள் வெச்சி ரெண்டு நாள் வச்சுப்போ அந்த மாதிரி இருக் க மாட்டாங்க அன்னன்னைக்கு சமைச் சி அன்னன்னைக்கு சாப்பிடறாங்க எவ்ளொ நல்ல பழக்கோ
நானு எங்க எங்க சொந்தக்காரங்கள ஒருத்தவங்களையு அது மாரி பாத்துருக்கே ஆ நா அவங்கள பாக்கம் போதே அவங்களுக்கு கிட்ட மாட்டிட்டு ச பிள்ளைங்கெலா பாக்கல தனியாதா இருக்காங்க ஆனா ஒருத்தவுங்க தானேன்னு சாப்பிடாம இருந்ததே இல்ல அவங்க இப்ப நம்ம ஒன் பாட் ரைஸ்ன்னு வெக்கிறமல்ல அது மாரி அப்பெல்லா குக்கர்ல வெக்கல நா பாக்கும் போது ஒரு இட்லி பானைலயே ஒரு கிண்ண த்துல பருப்பு வெக்கறாங்க ஒரு கிண்ணத்துல சாதத்த வெச்சாங்க அந்த அளவு ஒரு வேலைக்கு ஒரு காப்படி சாதொ சாப்ட்டாங்க நூறு வயச தாண்டிதா எறந்தே போனாங்க இப்ப ரீசண்டா எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம சாப்பறதெல்லா நமக்கு ரெம்ப தெரிஞ்சாகு ம்
ம் இல்ல சாப்பாடு சாப்படுறதுன்னு இல்ல முன்னடி இருந்த முன்னடி இருந்த எந்த பழக்க வழக்கங்களையு நம்ம ஃபாலோ பண்றதே கெடையாது
ஆ ஏ ஓரளவுக்கு நா மித்ததெல்லா செய்யறங்க இந்த சாப்பற து கொஞ்ச வேல பிசியா இருந்தனால சாப்பல்ல அவ்ளதான தவர
இல்ல இல்ல இல்ல நம்ம சுவர் இருந்தாதா சி த்திரமே வரைய முடியு அதனால நம்ம ஒடம்புக்கு தேவையான எனர்ஜிய வந்து ஆ சாப் ட்டாதா இது நம்ம வேல இருக்கு வேல இருக்குன்னு இத வந்து நம்ம தள்ளி போட்டு லேட்டா சாப்ட்டு போன்னு கால சாப்பாடு மதியமு மதிய சாப்பாட ஒரு நால்ரைக்கு அஞ்சரைக்கு இது மாரி சாப்ட்டம்னா நம்ம ஒடம்பு அ அந்த வேலைய செய்ற
கரெக்ட்டுதா இல்ல எல்லாரையு வராது எல்லா இருக்கும் போது இல்ல தனியா இருந்தா இந்த மாரி அவாய்ட் பண்றோ மத்தபடி சா ப்டுவோ செரி நீங்கெலா நல்லா சத்தா சாப்ட்டிங்ளா ஆ செரி
ஆ ஆமா இப்பெல்லாந்தா இந்த முடிவெடுத்து ஒண்ணு ஒண்ணு சமைச்சு சாப்ட்டுட்ருக்கோ வெளில போறதுக்கில்ல எனக்கு எனக்கு என்னன்னா நம்ம இந்த சாப்பாடு விஷயத்துலே எடுத்துக்கங்களே ஆரம்பத் துல நம்ம தாத்தா பாட்டி எல்லா சாப்ட்ட எந் த சாப்பாடு முறையு நம்ம வந்து பின்பற்றுல
ஆமாங்க ஆமா
இல்லையா
ம் இல்ல இப்ப நீங்க யோசிச் ச விஷயத்த நானு யோசிச்சிருக்கே அப்ப இந்த காலகட்டத்துல உள்ள பெண்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டோமா இதே மாரியே
ஆமா ஏன்னா அந்த மாற்றத்த அந்த இது மாற்றம்ங்குரது நமக்கு தெரிது அந்த மாற்றத்த ஆ நம்ம வந்து ஏத்துக்கல இன்னு நம்ம இப்டி இருக்கோ அத சரி பண்ணிக்கணுனு ஆ அதுக்கான முயற்சியு நம்ம எடுக்கல
ஆ நா என்ன பண்ணனா இப்ப கொஞ்ச நாளா இந்த தேங்கா பாலு ஆப்போ இந்த மாரி இந்த ட்ரெடிஷனல் ஃபுட்டுன் சொல்வமல்ல நம்ம பாட்டி எல்லா செஞ்சு குடுத்த சாப்பாடு அத மாரிலா நா வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ஆப்ப சட்டி வாங்கி இப்ப நான்ஸ்டிக் எல்லா விக் விக்குது அதெல்லா சாப்ட கூடாதுன் சொல்றாங்க அதனால
ஆ
ஒரு ஆப்பக்கல்லு இ இ வார்ப்பு இரும்புன் சொல்வாங்க அதுல வாங்கி வாரோ வாரோ ரொம்ப புடிக் க்குமாங்க நீங்க வாங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு நீங்க எங்க வரீங்க லீவ்வுல வாங்க நா செஞ்சி தரே அ சிக்கன் கறியா நாங்களா தேங்கா பால்னா எங்களுக்கு ரொம்ப புடிக்கு அதனால வாரத்துல ஒரு நாள் அ செ சேரிங்க உங்களுக்காக நா செஞ்சு தர எதுக்கு நா இத சொல்ல வந்தன்னா நம்ம வாரோ ஃபுல்லா வேல பாத்துட்டு ஒரு நாளு ஓச்சலா உக்காந்தா கூட அந்த ஒடம்பு ஹீட் ஆய்டு நமக்கே தெரியாது அத இந்த நம்ம சாப் சாப்புட்ற உணவுல தா கண்ட்ரோல் பண்ண முடியுன்னா இந்த தேங்கா பால் அவ்ளோ உதவி பண்ணுது சரிங்ளா அதுனால சொல்ற சிக்கன் அப்டிங்கிறது அதுவே ஒரு ஹீட்டான உணவு
ஆமா இல்லல்ல அது வந்து ஆசைக்காக சொன்னது அந்த சிக்கன் கை ஆப் ப்பத்தோட அந்த அது வந்து ஆசைக்காக சொன்னது பட் நமக்கு அ உடல் நலம் அப்டின்னு எடுத்துக்கிட்டு பாத் த்தம்னா அந்த தேங்கா பால் ரொம்ப நல்லதா வயிறு புண்ணு ஆத்துது எனக்கு இந்த ஆப் ப்பம் மட்டு கொஞ்சோ சொல்லி குடுங்க எனக்கு இந்த ஆப்
ஒண்ணு இல்லங்க அது ரொம்ப ஈஸியான ஒரு அளவுங்க நா சொல்ற நீங்க வேனா ட்ரை பண்ணி பாக்குறீங்ளா
அ சொல்லுங்க அ
நீங்க என்ன பண்ணீங்க ஒரு அளவு அதாவது என் பச்சரிசி ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்கள புழுங்கல் அரிசி சி ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்புன்னா புழுங்கல் அரிசி ஒரு கப்பு அதுல பாதி பங்கு உளுந்து அதுல பாதி பங்கு வெந்தயோ அவ்வளோதாங்க அளவு சரிங்ளா இது எல்லாத்தயு வெந்தயத்தையு உளுந்தை ஆமா நா சொல்லித்தன ரெண்டையு ஒவ்வொரு கப்பு எடுத்துங்க அதாது சம பங்கு இது ஒரு கப்புன்னா இது ஒரு கப்பு செரிங்ளா அதுல பாதி அளவுக் கு அ உளுந்து போட்டுங்க அதுல பாதி அளவு க்கு வெண்ணயம் போட்டுங்க அ வெந்தயோ போட்டுங்க இப்ப நல்லா ஊர வச்சுட்டு அரச்சி ஒன்னாவே போட்டு அரச்சிட்லா அரச்சிட்டு நல்லா எட்டு மண் நேரோ புளிக்கணு இதுல ஒரு முக்கியமான விஷயோ என்னன்னா உப்பு போட்டு கரைக்க கூடாது சரிங்களா மொத நாளு கரைக்கும் போதே சோடாப்பு கொஞ்சமா சேத்து கரச்சு வச்சுங்க நைட்டுக்கு காலைல என்ன பண்ணுங்க தேவையான அளவு மாவெடுத்து அதுல தண்ணி போதுமான அளவு ஊத்தி கொஞ்சமா தேவைக்கேற்ப்ப உப்பு போட்டு கரச்சுக்கணு தண்ணியா வச்சுக்கணு ரொம்ப தண்ணியா ஊத்துற மாரி அப்டியே ஓடுற மாரி வச்சுடக் கூடாது நம்ம ஏனா தோச ஊத்துறதுக்கு அ அதுதாங்க இப்ப தோச ஊத்துறதுக்கு ஆப்போ ஊத்துறதுக்கு உங்களுக்கு வித்யாசோ உண்டு தோசன்னா ஃப்ளட்டா இருக்கிற கல்லுல ஊத்துவோ ஆப்போ சட்டி கொஞ்சோ குழிவா இருக்கு அப்ப நம்ம அப்டி ஒரு சா ரவுண்ட் சுத்தனோம்னா அந்த மாவு வந்து எல்லா பக்கமும் படனு அதுக்காக சொல்றதா இந்த தண்ணி பதொ சரிங்களா ஊத்துங்க ஒரு மூடிய போட்டு மூடி வைங்க துணியல அப்பல்லா துணி வச்சு கட்டுவாங்க நா என பண்ணுவன்னா ஒரு தட்டயே துணியலா அப்டி சுத்தி கட்டிடுவே அத வச்சு மூடுவே
எப்டி துணி வச்சு கட்டுவாங்கன்னா அந்த அந்த என்ன சட்டி மாரி இருக்குமே
ஆமா அது என்னன்னா அந்த ஆப்பத்துல இருந்து வர நீராவி இருக்குல்ல அந்த நீராவி பட்டு மூடுனாதா ஏன்னா நம்ம திருப்பி போட மாட்டோ ஆப்பத்த
ஆமா ஒரு பக்கதா வெந்திருக்கு ஒரு பக்கோ மேல வேகாது வே வேகாதுன்னா ஆ
இல்ல இல்ல மூடி போட்டீங்கன்னா உங்களுக்கு வெந்துரு ஒரு பக்க வேக வெக்கிற எந்த உணவையு மூடி போட்டு வேக வெக்கணு அப்ப அந்த வேகம் போது தண்ணி அதுலயே சொட்டி சொட்டிட்டு இருந்ததுன்னா அது சாப்படம் போதே ஒரு வித்தியாசமான ஒரு சுவய குடுக்கு தண்ணி ஊத்தன மாரி அதனால என்ன பண்ணுவாங்ஹன்னா அந்த மூடி என்ன போடுறோமோ அத ஒரு பெரிய துணியால கட்டிடுவாங்க சரிங்களா இப்ப தட்ட வந்து துணி வச்சு கட்டி ம்னா தட்டோட அடிப்பகுதியில துணி இருக்கு மேல ஒரு முடிச்சு மாரி இருக்கு இது இன்னொரு ஒரு லாப என்னன்னு பாத்தீங்கன்னா தம் போடுற மாரி மே பெரிய பிரியாணி தம்ங்கறது வந்து சுத்தி கட்டுறது நா சொல்றது மே மூடி இருக்கு லா அதை மட்டும் ஃப்ஸ்ட் கட்டிடனு துணியில மேல குடிமி மேரிஅந்த தட்டுக்கு மேல குடுமி மாரி இருந்தா நம்ம அத புடிச்சு எடுக்கறதுக்கு வாட்டமா இருக்கு கை சூடாம அதா ரெண்டுமே இதுல பெனிபிட் தாங்க நீங்க ஒரு நாள் செஞ்சு பாருங்க
ஆ ஆப்பொ தின்னுடுருக்கே இல்ல இல்ல தின் நா செஞ்சு தின்னது கிடையாது இந்த மாரி யாராவது தோழிகள் வீட்ல
என்னா சொல்றோமோ அதுலே சாப் ப சந்தோஷ வந்திருந்தா உங்களுக்கு அப்டி இருக்க கூடாது அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல இதுக்கு நீங்க தேங்கா பால் சாப் ப்பலா ஆப்பத்துக்கு பாயா சொல்லுவாங்க இடியாப்போ ஆப்பதுக்கல்லா பாயான்னு சொல்லுவாங்க அந்த பாயா வச்சு சாப்பட்லா ஆட்டுக்கால போட்டு கொழம்பு வச்சு சாப்பட்லா இல்ல நீங்க சொன்ன மாரியே சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்ல்லா சரிங்களா வெறு ஜீனிய தொட்டுட்டு சாப்ட்டா கூட இது பஞ்சு மாரி இருக்கு
ஒரு தடவ முயற் ச் சி பண்ணி பாத்துட்டு ஆப்பம் செஞ்சு நா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறே
கண்டிப்பா கண்டிப்பா அப்பதா நா சொன்ன பதத்தை நீங்க புரிஞ்சுகிட்டீங்களான்னு எனக்கு தெரியு சரி சரி ஆ சரி இப்ப நா ஆப்போ சொன்னே உங்களுக்கு ம் சொல்லுங்க
எனக்கு இன்னைக்கே முயற்சி பண்ணணு அப்டின்னு தா தோணுது
முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க அப்ரோ நீங்க ஏதாது ஸ்பெஷலா அத மாதி திரி கத்து வச்சிருக்கீங்களா நா இது எங்க பாட்டிக்கிட்டே இருந்து அப்டியே எங்க அம்மாட்ட இருந்து கத்துக்கிட்டே ரெண்டு பேரு ஒரே மாரிதா செஞ்சாங்க
எனக்கு இந்த சமையல் அவ்வளவா ஆர்வம்ல்லாம் இல்லங்க நல்லா சாப்பிடுவே செஞ்சு வச்சா நல்லா சாப்பிடுவேன் சமையல்ல வந்து
யாரு நல்லா சாப்பிடுறாங்களோ அவங்கதா நல்லா சமைப்பாங்க
அப்படியா
ஆ
எனக்கு என்னன்னா ஆ ஒரு சிலருக்கு வந்து சில விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் சில பேரு ரசிச்சு சமைப்பாங்க எனக்கு ரச ச்சு சாப்பிட தெரியும் சமைக்கிறதுல ஆர்வோ கெடையாது ஏதோ சமைக்கணும் அப்டிங்கற மாரி சமைப்பனே தவர ஆர்வத்தோட
ன்னா ஆ நீங்க ரசிச்சு சாப்பிடுவீங்கன்னா உங்க வீட்டுக்காரவங்க ரசிச்சு சமைப்பாங்க அதானே ஆ ஆ ஆ நா ரசிச்சு சமைப்பேன் ஏ வீட்டுக்காரவங்க ரசிச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ம்
சாப்பிடணும் அவ்வள
சாப்பிடணும் யாரு சமைச்சா என்ன நல்லா சாப்ட்டா சரி ஒட
எங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க சமைக்கிறாங்க
ம்